கேக்குதுங்களா
ஆ கேக்குதுஸ்லுங்க
ன்ன பண்றீங்க
ஆ இங்க கடைல இருக்கன் ஆக்ஷ்வலா
ஓ ஒர்க்லா முடுஞ்சிருச்சா
ஆ ஒர்க்கு போயிட்ருக்கு
ம் ம் ம் சாப்பாட்லா
சாப்பாடு இன்ன சாப்பட போல் இனிமேதா போனு
ம் செரி ஓகே செரி எனக்கு ஒரு டவுட் ஆதா நேத்து நா சொல்லிருந்தே இல்லைகளா எனக்கு ஃபோன் வந்து பாக்கணு னு அப்டின்ற மாரி எனக்கு அந்த ஃபோன் வந்து எப்டி பாக்னு என்ன மாரி பிராசஸ் எல்லா இரு குனு எவ்ளோ ரேம் அந்த மாரி எத பாத்து வாங்கணு அப்டின்ற மாரி எனக்கு தெரியில நா ஒரு ஆக்சுலா ஒரு ஃபோன் முன்ன வச்சிருந்தே ஆன்லைன்ல வாங்கன பட் அது வந்து கேமரா மட்டு தா நல்லாருக்கு பட் வந்து சார்ஜ் ஏறதோ அது கொஞ்சோ லேட் ஆகுது அதே மாரி டக்குன்னு சார்ஜி கொறஞ்சிருது சோ அந்த மாரி சார்ஜர்லா பாத்து எப்டி வாங்கனுன்ற மாரி எனக் கொஞ்ச ஐடியா சொல்லனு ஃபுல்லா பாக்கலா
ஃபோனுன் பாத்துக்கிட்டீங்னா இன்னைக்கு இருக்க கால கட்டத்துக்கு சாதாரணமா ஒரு லட்ச ரூவா ஒன்ற லட்ச ரூபா வரைக்கு ஃபோன் வாங்குறாங்க
ஓ அது உங்களுக்கு சாதாரணமாவா
இப்ப இன்னிக்கு காலகட்டத்துக்கு நெறைய ஃபோன்ஸ் இருக்கு நல்ல பேமஸான பிராண்ட்ருக் கு வேற கண்ட்ரில இருந்து இம்போட் பண்ணிலா வாங்குறாங்க
ம்
சோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் வாங்குனிங்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாருக்கு ஏ என்னயே எடுத்துகோங்க நா அடுத்து வந்துட்டு ஏதா ஒன்னுனா அந்த செல்ல வெளிக்கா வெளிநாட்லருந்து வர வச்ச ஃபோன் ஒரு பேமஸான பிராண்ட் ஒண்ணுருக்கு அந்த பிராண்ட் இருக்க ஃபோன் தா வாங்கலான் சொல்ட்ருக்கு ஆ அந்த மாதிரி தா ஒரு ஃபோன் ஆக்சுலா சோ நெக்ஸ் ட் எதா ஒன்னுனா அதுதா வாங்கலா என்னென்னா அதுதா கொஞ்ச நல்லாருக்கு அப்டின் சொல்றாங்க
ம் ம் ம்
சோ அடுத்த வாட்டி எதா ஒண்ணுனா அதா வாங்கலா சோ நீங்களு அதுவே ட்ரை பண்ணி பாருங்களே
ஐயோ அந்த அளவுக்குல்லா எனக்கு வசதி இல்லைங்க அது ஒன்லேக் கிட்ட போவு அந்த அளவுக்ல்லா எனக் கு வசதி இல்ல எனக்கு சும்மா ஒரு தேட்டி தௌசண் அந்த மாரி ரேஞ்சுக்கு என்ன பெசிபிகேஷ் ஷன்லா பாத்து வாங்கனு அப்படின்ற மாரி எனக் கொஞ்ச சொல்லுங்க
ஓகே இன்னைக்கு இருக்க கால கட்டத்துக்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் வாங்குனாலு அத ஃபுல்லா யூஸ் பண்றதா இல்ல நம்ம மிஞ்சி மிஞ்சு போனா யூடியூப்பு இத ஒரு சில சோசியல் மீடியா ஆப் யூஸ் பண்றோ அவ்ளோதா மிஞ்சி போனா கால் பேச போறோ பேருக்கு தா ஃபோன் வந்துட் இப்ப பெருசா அதிக காசு அதிகமான ஸ்பெசிபிகேஷன் நல்லா கொட்து வாங்குறோ ஆனா அது யூஸ் பண்றதென்னமோ வாங்கனதுல பாதி கூட கெடையாது அதனால நா சொல்றது என்னன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஃபேசிக்கான ஒரு ஃபோன் கொஞ்சோண்ட்ருந்தாலு நம்ம என்ன ரொம்ப கம்மியா தா யூஸ் பண்ண போறோ அனலாக் பெருசா அமௌண்ட் குடுத்து வாங்கனுன்றதில்ல நமக்கு தேவ கால் பேஸ்றது மிஞ்சி போனா ஒரு பாட்டு கேக்கறக்கோ படம் பாக்கறதுக்கோ சோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவல்லாத காசு செலவு பண்ணாம கம்மியான காஸ்லேயே வாங்கிக்லா
அது ஓகேங்க பட்டு் ப்ராசசர் எல்லா என்ன பாக்கணு ரேம்லா எவ்ளோ இருக்குனு அ சார்ஜி கெப்பாசிட்டில்லா எவ்ளோ இருக்குனு பேட்ரி கெப்பாசிட்டி எவ்ளோ இருக்குனு அந்த மாரி டி எனக்கு கொஞ்ச சொல்லுங்க
ஓ அதெல்லா பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஃபோன் வாங்க போறோ நெறைய காஸ் குடுத்து வாங்க போறோனா அதெல்லா பாக்லா பேசிக்காங்கறதுக்கு எதுவுமே பாக்க தேவலன்னு நெனைக்குறே எனக்கு தெரிஞ்சு
ஆ
பட் இருந்தாலு இப்ப இருக்கறதுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன மாரி ரேம் வந்து கொஞ்சோ முக்கிய மானது ஏன்னா நெறைய அப்ளிகேஷன் நெறைய வந்துட்டு ரேம் பேஸ்ட் ரேம் அதிகமா யூஸ் பண்ணிதா ரன் ஆகு சோ அதனால வந்துட்டு ரேமு தேவைதா அதுக்கப்புறோ ப்ராசஸர் சொன்னிங்க அதுவு தேவதா பட் நா என்ன சொல்றேன்னா எதுக்கு லேட்டஸ்ட்
ஆக்சுவலா ப்ராசசர் வந்து ஸ்னாப்டிராகன் நல்லா இருக் குமா இல்ல மீடியா டெக்குன்ற மாரி ஒரு ப்ராசசர் நா பாத்துருக்கே சோ அதுக்கு ரெண்டுத்துல எது நமக்கு நல்லா இருக்கு
ஆக்சுவலா ரெண்டுமே நல்லாதா இருக்கு திருப்பி என்னன்னு நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அத பொறுத்து தா நம்ம வந்து அவங்க இது கொடுக்குறாங்க இவங்க அது கொடுக்குறாங்கன்னு பத்து வாங்க கூடாது நமக்கு என்ன ன்ன தேவ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோ நமக்கு அந்த அளவுக்கு வேல இருக்கா அப்டிங்கறத ஃபஸ்ட் பாத்தட்டு அதுக்கேத்த மாதிரி இது வேணுமா அது வேணுமானு சூஸ் பண்ணனு
ம் ம் ம்
சோ நீங்க என்ன பர்பஸ்க்காக ஃபோன் வாங்க போறீங்க ஆஃபீஸ்க்கா வீட்டுக்கா அ கேம் வெளையாடுறதுக்கா பட பாக்கறதுக்கா இல்ல வேற ஏதாவது டெஸ்ட் பண்றதுக்கா
எல் எல்லாமே பண்ணணு அதுக்காதா ஃபோன் வாங்குவாங்க வேற எதுக்கு சும்மா வெச்சிருக்குறதுக்க ஃபோன் வாங்குவாங்க இதெல்லா பண்ணணு அதுக்கேத்த மாரி நல்லா எந்த ஃபோன் இருக்குமோ அத சஜெஸ்ட் பண்றதுக்குதா உங்க்கிட்ட நா கேட்டுட்டு இருக்கே
ம் ஒரு நுப்பது நுப்பத்தி அஞ்சாயிரோ இருந்துச்சுன்னா ஒரு நல்லா ஃபோன் இப்ப நீங்க சொல்ற மாதிரில்லா எல்லாமே கேமரா ஸ்பீக்கர் பேட் ட்ரி சார்ஜ் வேகமா ஆகுற மாதிரி சோ இப்பெல்லா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாறிடுச்சு அப்போ இருந்த ஃபோன் எல்லா வந்துட்டு ஒரு மணி நேரோ மூணு மணி நேரோலா சார்ஜ் பண்ணியிருக்கே இப்ப இருக்குற டெக்னாலஜியில வி தின் அர மணி நேரத்துலயே வந்துட்டு சார்ஜ் ஃபுல் ஆயிடு சோ அந்த மாதிரிலா வந்துட்டு ஃபோன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சோ நீங்க வந்துட்டு கொஞ்சோ அதிகமா பே பண்ண ரெடியா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி இது வந்து வெறு பேட்ரி மட்டுதா இந்த மாதிரி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்குற ஃபோன் வந்து ஈஸியா வாங்கலா பட் நீங்க வந்து மினிமம் ஒரு நுப்பதுல இருந்து நாப்பதாயிர ரூபா பே பண்ற மாதிரி இருக் கு அதுக்கு கீழே இருக்குற ஃபோன் வாங்கனீங்கன்னா வெரொ பேசிக்கா தா இருக்கு
சோ அததா நா ஒரு தேர்ட்டி தௌசண்ட்ல இருந் து ஒரு த தேர்ட்டி டூ‌ டொன்டி ஃபை டூ ஒரு தேர்ட்டி நா ஓகே சோ அதனாலதா அதெல்லா பா இப்போ டொன்டி டூ தேர்டி ஃபைவ் தௌசண்ட்ல ஒரு பேட்ரி வந்து ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தாதா நல்லா இருக்குமா
ம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்டரட் வந்துட்டு நார்மல் யூஸ்கு ஓகே தா அதுவே பெரிய பேட்ரி தா ஆக்சுவலா சோ நீங்க நல்லா கேம் ஆ நாலுமோ இல்ல வீடியோ பாத்தாலோ இல்ல வேற எது ரன் பண்ணாலு ஒரு எட்டு மண் நேரோ வரைக்கு ரன் ஆ கு சோ காலையில ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணீங்கன்னா எட்டு மண் நேரோ ஓடுச்சின்னா திருப்பி நைட்டு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு இப்பதா தேட்டி மினிட்ஸ் பாட்டி மினிட்ஸ்ல சார்ஜ் ஃபுல் ஆகுதுல சோ‌ சார்ஜ் போட்றத பத்தி ப்ரெச்சன இல்ல
ம் சோ அதுக்குதா கேக்குற இப்ப நா இப்போ வெச்சிர்க்க ஃபோன்லா நானு சார்ஜு போட்டனா எனக்கு தெரிஞ்சி ஒன் அழருக்கு மேல ஆகு ஹண்ரட் சார்ஜி ஏறதுக்கு சோ சார்ஜ் ஏறனாலு அது வந்து நம்ப யூஸ் பண்ணிட்டே இருந்தோனா டக்குனு கொறஞ்சிடுது ஒரு சில பேர்லா வெச்சிருக்காங்க போனு அவ்ங்குள்து வந்து கால்ல சார்ஜ் பண்ணாங்கனா அது ஈவினிங் நைட்டு வரிக்குமே அந்த சார்ஜு அ சார்ஜ் அப்டியே ருக்குன்றலா சொல்றாங்க சோ அதுதா அந்த மாரி ஃபோனு நா வாங்கலா அப்டின்றதுக்காக தா உங் கிட்ட கேட்ட உங்குளுக்கு எதாவ்து தெரியு மா அந்த மாரி ஃபோனு வாங்கணுனா எவ்ளோ பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குனோ அப்டின்ற மாரி எனக்கு தெரியல அதனால நா கேக்குறே நெறைய பேரு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாரி நானு காலைல் தா சார்ஜ் போட்டே இது வெரிக்குமே எனக்கு இன்னு ஃபிப்டி பெசன்ட்ருக்கு சிக் ஸ்டி பெசன்ட் இருக்கு அந்த மாரி ல்லா சொல்லிருக்காங்க அதுக்குதா நா கேக்குறே அந்த மா ரி எந்த எவ்ளோ இருந்தா நல்லாருக்கு அப்டின்ற மாரி நா உங்குள்ட்ட கேக்குற அந்த மாரி ஃபோன்ல்லா இருக்கா
ம் இருக்கு பேட்ரி பத்தி பாத்தீங்ன்னா ஃபஸ்டு வந்துட்டு எவ்ளோ நேரோ சார்ஜ் பண்றது ஒரு ஒரு சில ஃபோன்ல மூணு மண் நேரோ ஆகு ஒரு சில ஃபோன்ல ஒரு மண் நேரத் ஆகு ரெண்டாவ்து எவ்ளோ சீக்கிரமா காலியாகுதுன்றது ஒரு சில ஃபோன் வந்துட்டு ஒன்டே வரு ஒரு சில ஃபோன் டூ டேஸ் வரு ஒரு சில ஃபோன் த்ரீ டேஸ் கூட வரு சோ அது வந்துட்டு யூஸ் பண்றத பொறுத்து இப்ப ஒரு சிலர் வந்துட்டு வெறு கால் மட்டு பேசுவாங்க சோ அவ்ங் வந்துட்டு ஸ்கிரீன் டைம் கம்மியாருக்கு சோ சீக்கிர்மா சார்ஜு காலி ஆகாது ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கேம் விளையாடுவாங்க கேம் விளாட குள்ள ஸ்க்ரினு ரன்னாகு ஃபோன்ல மத்த எல்லாமே ட்ஸ் லைக்ஸ் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகு மைக் ஒர்க் ஆகு நெட்டு க நெட்டு ஒர்க் ஆகு அதனால வந்துட்டு நெட் பேட்ரி வந்து ரொம்ப அதிகமா புடிக்கு சோ அப்படி யூஸ் பண்றவங்களுக் ஒரு நாள் ஒன்ற நாள் தா வரு சோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இ இது வந்து மூண் நாள் வரு ரெண்டு நாள் வருன் சொல்ல முடியாது நீங்க எப்டி யூஸ் பண்றீங்ளோ அத பொறுத்துதா
ஓ அப்படியா எனக்லா நா காலையில போட்டனா ஈவினிங் ஆவு ஆஃப்டர்நூன்ல சா ர்ஜி பாதி சார்ஜி காலியாயிடுது சோ அதுக்குதா என்னுடைய ஃபோன் ப்ராப்ளமா இல்ல நா யூஸ் பண்றது ப்ராப்ளமா இல்ல என்னோ டிய பேட்ரி ப்ராப்ளமா அப்னடின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அதனால் தா நா கேக்குற செரி ஃபோனு மாத்தலா இது வந்து நம்ம காலையில சார்ஜு போட்டோ மதியம் பாத்தா சார்ஜு பாதி காலியாய்டுது அப்டின்ற மாரி கேக்குற
அதுவு செ அதுவு பழைய ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்ரியோட இது கெப்பாசிட்டி வந்து கம்மியாய்டு வாங்குனப்போ மூணு மண் நேர ஓடு அ ஒரு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ களி ச்சி ரெண்டு மண் நேர ஓடு அப்புறோ ஒரு வர்ஷோ ரெண்டு வர்ஷோ களிச்சி ஒரு மண் நேர ஓடு அதுக்கப்புறோ ஒர்க்காக்வே ஆகாது பேட்ரி மொத்த சார்ஜஸ் சொருவிக்கிட்டே யூஸ் பண்ற மார்ருக்கு சோ இதெல்லா ரொம்ப நார்மல் ஆக்சுவலா ஃபோன்ல சோ நம்ம வந்துட்டு ஒரு ஃபோன் வாங்கணுன்னா த்ரீ யேர்ஸ் ப்ராப்பரா புதுசு மாரி நல்லா ஒர்க் ஆகு அதுக்கப்பறோ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ்சாவ்து பண்ணனு கடைல குடுத்து இந்த மாரி என்னென்ன பிரச்சன இருக்கோ சொன்னீங்கன்னா அவுங்க எல்லாத்தயு ரிப்பேர் பண்ணி நல்ல கண்டிஷன்ல குடுப்பாங்க இப்ப இல்ல நா புது ஃபோன் தா வாங்கறே அப்டின்னா கண்டிப்பா அன்னைக்கு அந்த வர்ஷத்துல என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ என்ன டெக்னாலஜி வந்திருக் கோ என்ன புதுசா குடுத்திருக்காங்களா எல்லா பிராண்ட்லியு அத செக் பண்ணிட்டு அத வாங்கனு ஏன்னா பழசு வாங்குனீங்கன்னா அவுட்டேட்டட் ஆயிடு சோ உங்களுக்கு வந்துட்டு புதுசு புதுசா வர இதெல்லா எதுமே வராது அடுத்த விஷ்யோ பேட்ரி வந்துட்டு தண்ணீல போடாம இருக்கனு தண்ணீல போட்டாலு வந்துட்டு பேட்ரியோட லைஃப் வந்துட்டு கொறஞ்சிரு அதுக்கப்றோ நீங்க எப்டி சார்ஜ் போட்றீங்கன்றத பொறுத்துருக்கு எப்டி சொல்றதுன்னா இப்போ நைட்டு ஃபுல்லா சார்ஜ் போடுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி போட்ட பேட்ரி சீக் கரனா வீக் ஆயிடு பட் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜில இப்ப சார்ஜ் போட்டீங்கன்னா நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீச் ஆனா ஃபோன் வந்து அதுவே வந்துட்டு சார்ஜ் ஆகறத ஆஃப் பண்ணிடு சோ அந்த டைம்ல வந்துட்டு பேட்ரி வேஸ்ட் ஆகாது சோ இந்த மாதிரி விஷ்யல்லா வந்துட்டு பழைய ஃபோன்ல கெடையாது பழைய டெக்னாலஜில கெடையாது அதனால லேட்டஸ் ட்டு டெக்னாலஜி வாங்கனு சோ அந்த மாதிரி இந்த வர்ஷத்துல வந்து ஒரு சில ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆ யிருக்கு அதுல ஒரு மூனு ஃபோன் வந்து நீங்க சொன்ன மாரி நுப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல நல்ல இருக்கு வெறு பேட்ரி மட்டு இல்ல கேமரா டிஸ் ப்ளேவுமே கூட நல்லா தா இருக்கு அது இல்லாம வேற வேற ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க கேமரால நீங்க தூரத்துல நின் னு ஃபோட்டோ எடுத்தா கூட கிளாரிட்டியா இருக்கு மத்த ஃபோன்ஸ்ல எடுத்தீங்கன்னா இந்த புள்ளி புள்ளியா இருக்க மார்ருக்குல்ல அந்த மாதிரில்லா இல்லாம நல்ல கேமரால எடுத்த மாரி நல்ல குவாலிட்டியா கலர்ஸ்லருந்து எதுவு லைக் டேமேஜ் ஆகாம மூவிங்ல இருந்தா கூட நல்ல குவாலிட்டில எடுத்து குடுக்குது சோ இந்த மாடல் பேர் வந்துட்டு ஏ கே ஒய் ன் சொல்ட்டு ஒரு மாடல் அது நீங்க ஓகேன்னா சொல்லுங்க இன்னு ரெண்டு மாடல்ருக்கு வேண்னா அது கூட பாக்கலா
ம் எனக்கு ஓகே பட் எனக்கு நீங்க அதுனோடய இது எனக்கு லிங்க்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்ல சோ நா அத செக் பண்ணிட்டு நா என்ன ஏ பட்ஜெட்டுக்கேத்த மாரி எது இருக்கு அப்டின்றது நா சொல்றே அதுக்கப்றோ நம்ம ஆட்ரு பண்ணிக்லா
ஓ அப்டி சொல்ல வரீங்ளா செரி நா பாக்கறே பாத்துட்டு நா ஃப்ரீயா இருக்க டைம்ல உங்களுக் அனுப்பறே நீங்களு எல்லாத்தயு பாருங்க நா மூணு, நாலு அனுப்பறே மூணு, நாலயு செக் பண்ணி